ஆ கேட்குதுங்ளா
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஆ சிஸ்டர் கேக்குது சிஸ்டர்
கேதுங்க சிஸ்டர் சொல்லுங்க ம் சொல்லுங்க சிஸ்டர்
இல்ல அந்த போன தலைப்புல நம்ம பேசணுல்ல அதே தாங்க இப்ப நா வந்து இன்ன வரைக்குமே என்னோட கொழந்தைக்கு வந்து நாங்க புளி குடுத்ததே இல்ல புளி சாப்பாடு அதிகமா புளி சேக்க மாட்டோ ஏனா என்னோட பையன் வந்து ரொம்ப லீனா ரொம் ப ஒல்லியா இருப்பான் அந்த டைம்ல வந்து நா இன்னு நா புளி குடுத்துட்டே இருந்தேனா அவனுக்கு இன்னு இதாயிருல்ல
ஆமாங்க
ஆ அதனால இப்ப அதிகமா புளியே விட்டுறது இல்ல சுத்தமா
ஓ சரி சரிங்க இது மீன் கொழம்பெல்லா சாப்டுவாங்ளா உங்க பையன்
அஹா மீன் கொழம்பு சாப்ட மாட்டா மீன் கொழம்பு வெப்போ ஆனா வந்த மீன் கொழம்ப சாப்ட மாட்டான் அந்த மீன் வந்து எண்ணேல பொறிச்சு தருவோல்ல அப்டினா சா டுவாங்க அவ்ளோதா அவுங்ளுக்கு தனியா வேற எதாது பருப்பு இல்லனா ரசோ எப்போமே நாங்க கறி நான்வெஜ் எடுத்தாவே அதுக்கு வந்து ரசோம் மெயின் இருக்கு இல்ல அப்டினா நாங்க பருப்பு அந்த மாரி வெச்சிருவோ
கொழம்பே குடுத்தர்லாமேங்க
இல்ல அவன் கொழம் சாப்ட மாட்டேன்ட்டா நானு குடுத்து பாத்த சாப்ட மாட்டிக்கிறா
ஓ சேரி சேரிங்க
நாங்க கொஞ்சோ காரமா சாப்டுவோங்க ரொம்
ஓ இல்ல சாப்பாடு கொஞ்சமா போ சாப்பாடு போட்ருங்க கொழம்பு வந்து கொஞ்சொ வர வரன் பெனஞ்சு குடுத்துருங்க
அப்டியுன் குடுத்து பாத்தேங்க அப்டியும் பண்ணியும் அவனுக்கு அதுவே காரமா இருக்கு
அஹஹ ஓ
நாங்க ரிப்னா ரொம்ப காரமா சாப்டுவோ எங்ளுக்கு காரோ இல்லீனா உள்ளயே எறங்காது
நாங்க எங்க பொண்ண அப்டிதாங்க எம் என்னா சொல்லி ஏமாத்திட்ருக்கோனா ஆ நீ காரோ சாப்டாதா சிங்கோ மாரி ஆவ ஸ்ட்ரென்த் ஆவ நீ காரோ சாப்டீனா நீ இது ஒருவா சாப்ட்டு பாரு உன்னா உன்னால எங்களாலு உன்ன தூ க்கவே முடியாது அப்டின்ல்லா சொல்லி ஏமா ஜேச்சிருக்கோ நீ அத அந்த கல்லப்ப கடல இருக்கு இல்லங்க அத சுத்தி ஒரூ காரம் போட்ட மாரி ஒரு லேயர்ல இரு க்குல்லைங்க அந்த கல்ல பருப்பு காரோ இந்தாமா பாத்திருக்கீங்ளா நார்மலா இந்த கல்ல அந்த வறுக்கறோ இல்லைங்க வறுப்பாங்க இல்னா வறுத்த கல்ல இருக்குல்லைங்க வேக வப்பாங்க கல்லக்கா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ ஹலோ